வணகோப்பா நல்லார்க்கீங்ளா நல்லாருக்கேன்ப்பா என்ன ஹாபிஸ் உங்ளுக் கு ஆ ஃப்ரீ டைம்ல இது பண்லா அப்டின்ற மாரி
ஆ ஃப்ரீ டைம்ல கொஞ்ச் ஏதாச்சி படிக்லா நெனைப்பே
ஆ புக்ஸ் படிப்பீங்ளா
அது ரொம்பல்ல எப்யுமே அது பண்ணதில்ல இப்ப ரீசன்ண்டா தா எனக் அந்த மாரி இந்த மாரி ஆப் ப்லா இந்துனு தானா அத ரொம்போ படிக்கிற
ஆ ஆ
எனா ச்செரி படிக்கணுன் தா கொஞ்சு ஏதாச்சு மெமரிஸ் சாச்சுருக்கணுயெல்லன்ற மாரி அ சில டைம் அப்றோ வந்து ஹ என்னன்னா அ இன் ம் கொஞ்சோ எப்பமே அந்த விளையாட்டு ஆர்வமா தா இருக்கு எனக்கு ஆஸ்
அப்டிங்களா வெளிய போயங கிரௌண்ட்லலா வெளாடுவீங்ளா
ஆ விளையாடுவ சனி நாயிர் ஆனா க்ரிக்கெட்டு எப்புமே ரெகுலரா நாங்க விளாயாட்று ஆ பட் ட்ட அரெரோ சொல்றனே அது ரெண் நாள் வெளாட்டாலே எனக்கு எப்டி சொல்லுது அந்த ஒரு ஒரு வீக் ஃபுல்லா எப்டி போ அடிச்சி அந்த க்ரிக்கெட் ஷாட்லா அடி க்யுவ்ல வெளாட்றது அது நம்மளுக்கு மைண்லே இருக்கு சரி அது விள்யா ன்னு இப்டி வெளாட்னு வீட்ல எங்க வீட்லதா தா பேட்டு பால்லா எல்லாமே இருக்கு ஜ அத எடுத்துட்டு போய் இப்ப கூட நா விளையாடுவே ஒருஸ் சிக்ஸ் ஆய்ச்சுனா ஒரு இதுவ் இருக்கு கொட்டா இருக்கு அங்க வீட்டாண்ட
ஆ ஆ ஆனா அதுக்கேத்த மாரி பசங்களு நம்ளுக்கு க கனக்ட் ஆகணு
ஆமா நூல் இருக்குல்ல நூல் கட்டிவிட்டு நானே அடு த்துட்ருப்ப தனியா வெளாடிட்ருப்ப சில டைம் ஸ் அந்த மாரி வெளாடுவேம் அப்டின்னா நைட்ல அந்த லைட் போட்டு ஒரு இது வச்சிருக்க தனியா நெட்ஸ்சு அதுல வெளாடுவோ
அ ஹ ஹா சர் சரிப்பா
ம் அப்றோ மேம் நீங்க திருப்பதிக்லா இங்கருந்து இருக்கீங் நீங்லா வந்து ரெ ரெகுலரா நடந்து போவிங்ளா நீங்ளு அங்க இருக்கு
நாங்க வந்து இதோ இந்த மாரி கூட்டு யாராவ்து இருந்தா நா வந்து இப்பதிக்யு நானு ஒருப் பத்து தடவ தா நடந்துருப்பே ஆ யாராது கூட இருந்தாங்கன்னா மட்டுன்தா இப்ப நடப்போ என் பசங்ளோ இல்லேய் அந்த மாரியனா நாளைக் கி எ வீட்டுக்காரர் நடக்குறான் அப்டின் சொன்னாவே தனியா எதுக்குன்ட்டு நானு போய்ட்ருக்க
லோ ஓகே ஓகே நீங்க ஓ அந்த ரெண்டு மண்நேரத்துல போய்ருவீங்ளா
இல்ல இல்லப்பா நாங்க லேட்டாதா ஆகு நாலு மண்நேர ஆகு
ஓ ஆன்னெ நடந்தீங்கனா திருமலைக்கு போய்ர்விங்க நால் மண்நேத்துல
ஆம் ஆமா ஸ்டெப்ஸ் ஏறது மட்டு
ஓ ஸ்டெப்ஸ் ஏறது மட்டு சொல்றீங்களா
ஆமா ஆமா இங்கேருந்து ரெண்டு நாள் புடிக்கு நடக்க நெனக்கிற நூத்தி நூறுக் கிலோமீட்டரோ நூத்தி அம்பதோப்பா
ஓ அப்படியா நீங்க வந்து இப்ப ஆந்திராலே இந்த சைடு இருக்கீங்க அப்போ
அ ஆமா அவரு அவருக்கு கிட்ட
ஓ ஓகே ஓகே ஓகே
ம்
செரிங்க செரிங்க
நாங்க வந்து அதிகமா போய்டுவோ வர்ஷத்துல ரெண்டு தடவ மூணு தடவ கூடப் போனது உண்டு ஆனா இந்த தடவ கொஞ்சோ கஷ்டமாயிட்று நா
ம் நாங்க இயர்லி ஒன் டைம் கன்ஃபாம் போயிடுவோ திருப்பதி திருப்பதி இல்லன்னா நாங்க இல்லன்ர மாரி திருப்பதி கிளம்பிடுவோ அது ஒரு என்ஜாய்மெண்ட் தா அது அது ஒரு டூர் மாரி அது நாங்க போவோ நா அதிகமா கொட டூர்ஸ் அதிகமா போயிருக்கே
அப்டிங்களா எங்கெங்க போயிர்க்கீங்க
நாஹ இந்த சைடு அதிகமா வந்து கேர்ளா
ஆ ஆ
அ கேரளா சைடு மோஸ்ட்லி வந்து வயநாடு மூணாறு வாகுமன் அப்புற நல்ல பிளேஸ் ச்ச பாத்திருக்கே கொஞ்ச பெரிய வாகமன் எவ்ளோ பிளேஸ் பாத்துருக்கே மறையூர் காந்தலூர்லா இருக்குங்கள அதல் ஆ ஓகே ஓகே ஓகே ஆ அதெல்லா போயிருக்கே அதுக்கப்புற நம்ம தமிழ்நாட்டுல பாத்தா இந்த வால்பாறை
ஆ செரிப்பா
டி முதுமலை ஃபாரஸ்ட் அந்த மாரி எனக்கு நா எப்டி சொ ல்றது இயர்லி அது மாறி டூரு கன்ஃபாம் போயிடு போன இயர்ல மட்டுமே கொடை நல்லமூட் ஆமாமா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ்லா இருக்காங்கல்ல மேம்
ஆமா ஆமா எனக்கு வந்து எம் பசங்க ஃப்ரெண்ட்ஸோட போறனாலே எனக்கு பயமா இருக்கு நா அவுங்களோட அனுப்புனதே கெடையாது
ஓ அப்டிங்களா ஏன் மேம் அனுப்பி வைங்க ஏன்னா பசங்க கூட இருக்கறது அது ஜாலியான ஒரு மெமரீஸ்
ஜாலி தா ஆனா அவுங்க வர வரைக்குமே எனக்கு டென்ஷனா இருக்கு
பேரண்ட்ஸ்க்கு எப்பயுமே வந்து பசங்கள அனுப்பி வெச்சுட்டாலே என்ன பண்றீங்க அ ங்க அவுங்களுக்கு ஒரு பயோ தான மேம் பயலுவழுக்குள்ள அனுப்பி வெக்கறமேன்னு ஒரு பய இருக்குந்தா அது ஓகேதா பட் ஆனா ஒரு டைமாச்சு வந்து து அவனுக்கே விடுங்கன வச்சுகோங்க அது வந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஒரு டைம் என்ஜாய் பண்றது
இல்லப்பா எனக் கு அது மெமோரீஸ் தா ஆனா எனக்கு வந்து பயமா இருக்கு நறைய வந்து குடிக்கிறது இந்த மாரி ரி எல்லா இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்னன்ட்டு
ஃப்ரெண்ட்ஸ்னா கொஞ்ச டேஞ்சரஸ்தா
ஆ ஃப்ரெ ஃப்ரெண்ட்ஸ் அப்டி இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு
இல்ல இல்ல ஆ ஓகே ஓகே புரியுது புரியுதுங்க
சொல்லல நானு எனக்கு அந்த பயோ இருக்கு எனக்கு போன எடத்துல என்ன என்ன ஆமா ம்
எதாச்சி வந்து அவனுங்க வந்து நம்ம வற்புறுத்தி பண்றது இருக்கு அதுனால வந்து தெரியாம பசங்களும் வந்து தெரியாம டிரிங்ஸ் பண்டாங்கனா அதனால அந்த ஒரு பயோ அந்த ஃபீல்ல எறங்கிட்டானா பையன் என்னாவா
ஆமா ஆமா ஆமாப்பா ம் நா ஏற்கனவே அவுனுக்கு நறைய சொல்லி குடுத்துதா வளர்த்துருக்க நா வந்து ஆ அ அவங்கிட்ட சொல்லியிருக்க அ ஒரு பன்னெண்டாவது படிக்க அந்த நேரத்துலே இருந்தே அவன் கிட்ட நா ப்ளட் டொனேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட சோ அவனுக்கு சொல்லிருக்க எந்த டைம்ல வேணாலு பிளட் டொனேட் பண்ண வேண்டிய இருக்கு எமர்ஜென்சியா யாருக்காவுதுன்னா அதனால நீ ஏதாவது இந்த மாரி தப்பான பழக்கங்கள் வ வச்சக்கிட்டா அது வந்து அ ஒரு எமர்ஜென்சிக்கு உன்னால யாருக்கு குடு க்க முடியாது நீ இதெல்லா ஞாபோ வச்சு க்கோஅப்டின்னு சொல்லிருக்க அதனால அவ இயர்லி அ த்ரைஸ்ஸு அவ பிளட் டொனேட் பண்ணுவா
ஓ அப்டிங்களா அ அப்ப உங்க பைய்ய வந்து நம்பிக்கையா இருக்கலாமேங்க எப்படியா இருந்தாலு ஒரு டூர் தான ஜாலிய ஒரு டைம் போயிட்டு அந்த மாரில்லா இருக்க மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்குமா
ஆ இ அதான இருக்
என்னா மேம் அவுங்க அவனுங்களுக்கு வந்து எப்டி சொல்றது இப்ப வந்து நீங்க யோசிக்கிறீங்க ஓகே இப்பவே எங்க பேரண்ட்ஸ் சு இந்த மாரி அனுப்பும் போது அவுங்களு யோசிப்பாங்க இந்த மாரிலா போன பண்ணாதீங்கடா பாத்து இருங்கடா எவ்ளோ சொல்லுவாங்கதா பட் நம்பளுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கு நம்பளுக்கு தெரியு நம்ப இது மாரி பண்ண கூடாது நம்ப இது மாரி இருக்கணு பேரண்ட்ஸ்சு வந்து நம்பள நம்பிதா இரு க்காங்க அப்டி நானு யோசிப்ப அந்த மாரி யோஸ்ச்சு நா ஆனா நாங்க போற பசங்கள யாரு டிரிங்க்ஸ் பண்ண மாட்டோ மேம் அது வரையு ஒரு பெனிஃபிட் எல்லாருக்குமே
அதாப்பா ஆனா உங்களுக்கு தெரியு ஆனா பேரண்ட்ஸா எங்களுக்கு தெரியாதுல என்ன ஏது
பேரண்ட்ஸா ஒரு மனநிலைமை என்னன்னு எனக்கு புரியுது மேம்
ஹ அதா அது இல்ல இப்ப நீங்க வந்து சொல்றீங்கல்ல கூட பொறந்தவங்க இல்ல பெரியப்பா பசங்க சித்தப்பா ப இந்த மாரி யாராவது வெளியில போனா பிரச்சன கடையாது. அவுங்களோட தைரியமா அமுச்சு விடலா
ஃப்ரெண்ட்ஸ்ஸு என்னும் போது அவுங்க வந்து ஒரு ஜாலிக்காச்சு தெரியாம பண்ணிட்டா என்ன பண்றது
ஆமா ஆமா. இல்லப்பா அது வந்து ஒரு ஒரு தடவ பண்ணாலு அ அது ஒரு பிரச்சனன்னா
அகைன் அங்
நறைய பாத்தீங்களா தண்ணில போய் அடிச்சிட்டு போறது. செல்ஃபி எடுக்கிறது இது வந்து பேரண்ட்ஸ் இல்லன்னா கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க எனக்கு அதுதா அதி கமா பயோ இவுங்க ட்ரிங்க் பண்ணாலுமே அது அந்த நேரத்துக்கு அதுக்கப்மா நம்ம கண்ணு முன்னாடி இருப்பாங்க. ஆனா மத்ததெல்லா ஓ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெருசா யோசி. க்க மாட்டாங்க வெறுப்பேத்தியோ இல்ல தண்ணில போ சொல்லியோ இந்த மாரி எல்லா பண்ணுவாங்கல்ல
ம் ஆமா ஆமா.
இது யோஷ்சினா வந்து‌ அ எனக்கு கொஞ்சோ பயோ அதிகோ இ எங்க போறதா இருந்தாலு அ உங்க லைஃப் பார்ட்னரோட நீங்க எங்க வேனா போயிக்கோங்கடா அப்டின்னு சொல்லிறது அத்தன வந்து அது வந்து கண்ட்ரோல் இருக்கு ஆமா. ம் அதுதா கண்ட்ரோல் இருக்கு அப்டின்ற ஒரு நம்
ஃபியூச்சர்ல்ல நீங்க எங்க வேணா போங்க.
ஆமா அதுதா நா சொல்லுவ நா வந்து. ம் ம் இது என்னவோபா வேல ஒரு. ஆஃபீஸ்ல அந்த மாரி போனதுக்கு அப்பம நம்ம கண்ட்ரோல இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு வேல எதுவு அந்த அளவுக்கு பர்மனென்ட்டா வேல இல்ல நாளைக்கக ஏதாது வேல வந்து வேலையில எல்லாரு போனாங்கன்னா. இப்ப சொல்ல முடியாது அவுங்களோட போனாலு போவாங்க ம் ஆமா
ஏனா வெச்சுக்க இப்ப வந்து இப்ப கம்பெனிஸ் அ அப்றோ வந்து இந்த ஆஃபீஸ்லா வந்து ஒரு டார்கெட் இருக்கு டார்கெட் முடிஞ்சா இப்ப பார்ட்டி நடக்கு எவ்ளோ இது நடக்கு பார்ட்டிஸ் அவுங்களுக்கு அது அப்பில்லா வந்து எவ்ளோ கலந்துப்பாங்க பட் ஆன நம் பசங்க போய் குடிக்க மாட்டங் நம்ளுக் தெரியு சப்போஸ் சில பேர் இருக்காங்க அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வற்புறுத்தி குடி வெக்கிறது. ஒரு டைம் தான்ண்டா அதுக்கப்புறம் வேணாம்டா அந்த மாரி சொல்லி அவுங்க மைண்ட் மாத்துறது. எவ்ளோ ஆக்டிவிட்டி இருக் க்கு தா பட் நால்லா இதெல்லா அனுபவிச்சிருக்கே பட் ஆன குடிச்சதில்ல எவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் ல்ல போவாங் பார்ட்டி கம்பெனி இப்ப இருக்குங்கள மேம் கம்பெனில வந்து இப்ப டார்கெட்லா முடிஞ்சிதுனா நம்மளோட கம்பெனிட்ட இது டன் டன்னு கணக்குல நம்ம டார்கெட் ஃபுல்லாவே பேட்ச்சு அதெல்லா முடிஞ்ச ஒட்னே ஃபுல்லன் ஃபுல் ஃபுல் பப்புல வந்து எல்லாமே ஃப்ரீ நம்மளுக்கு அந்த அளவு ளவு வந்து இவுங்க செட்டில்மெண்ட் பண்றுவாங்க அவுங்க ட்ரிங்க்ஸ் பண்றவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தா இருக்காங்க நம்ம என்ன பண்றதுனே தெரியாம அங்க போயிட்டு ஒக்காந்துட்டுதா கெடக்கனு நம்மளுக்கு ஏனா குடிக்கவு வராது எதுவுமே தெரியாது நம்ம போது அங்க முழிச்சிட்டுதா இருக்கனு ஒரு நாலு என்கூட இருக்க ஒரு ரெண்டு மூணு பேரு இருக்கானுங்க அது இதனால அதுக்கு இது பெஸ்ட்டு நம்ம கூட தனியா ரொம்ப நாள்
பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்தோட சேந்து ட்ரக்ஸ்சு பெரிய கெட்டபழக்கமா வந் வளந்துகிட்டே வருது அது எப்டி யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு தெரில
எப்டி சொல்றது குடிக்க கூட செஞ்சிட்லா ட்ரக்ஸ்லா வந்து லைஃப்
ஆமா அதா அதா அ குடிக்காது கண்ட்ரோல் பண்ணிட்லா ஆமா
கண்ட்ரோல் பண்ணலா ஏதோ எப்பனா குடிக்கிறாங்க ஓகே ஏதோ நியூ இயரு அந்த மாரி டைம்ல வந்து குடிச்சிட்றாங்க ஓகே அதே வந்து ட்ரக் சிலாம் அப்டி ஒரு டைம் எடுத்துட்டா அது வந்து நம்ப வந்து நம்ப ஒடம்புக்கு ரொம்ப பாதிப்பு இதயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சைட் எஃபெக்ட் எல்லா மாரி நம்ப மைண்டே நம்மட்ட இருக்காது ஒரு பைத்தியோ மென்டல் சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு நம்போ பைத்தியமாயிடுவோ அதல
ஆமா ஆமா அதுதாம்பா பயமாயிருக்கு இப்ப வந்து எங்க ஊரு வந்து சின்ன டவுன் தா ஆனா இங்கயே பாத்தீங்கன்னா பசங்க வந்து அதிகமா டிரக் அடிக்ட் தா ஆயிட்டிருக்காங்க ஆமா ஆமா அது வந்து தெலுங்கானால
நீங்க சொல்றீங்களே ஆந்ராலேயே வந்து அந்த அந்த இது சொல்றாங்களே அந்த செடி சொல்லுவாங்களே
ஆமா
ஆ அது வந்து அதிகமா வந்து தமிழ்நாட்டுல தென் இந்தியாலையே அங்கதா அதிகமா உற்பத்தி ஆகுது
ஆமா ஆமா இங்கதா வெளைய வெக்கிறாங்க அத வந்து
ஆமா வெளைய வெக்கிறதே அங்கதா மோஸ்ட்லி அங்க எவ்ளோ அமே சொல்ல முடியாது
ஆமா ஆமாப்பா அதுதா பயமா இருக்கே எனக்கு
ம் ஒ பசங்ளா நுங்க பச சங்களு தெலுங்கெல்லா பேசுவாங்களா மேம்
ஆ எல்லா தெலுங்கெல்லா தெரியு படிச்சது எல்லாமே தெலு தமிழும் தெரியும்பா வீட்ல வந்து நாங்க தமிழ் தா பேசுவோ வெளிய மட்டுந்தா எல்லா தெலுங்கு பேசுவோ ஆ நா வந்து எனக்கு சின்ன வயசுலே கத்துக்ணுன்ற ஆர்வ த்துனால நா வந்து படிக்க எழுத கூட கத்துகிட்டே நா த தமிழு ஆனா எ பசங்க கத் த்துக்கல ஆ ஆனா பேசுவாங்க வீட்ல பேசுவாங்க
ஓகே பேச தெரிஞ்சா போது தமிழ் மேம் அவளதா நம்ளுக்கு இப்ப என்ன இப்ப மோஸ்ட் ஸ்ட்லி என்னங்க தமிழாங்க இப்ப இன்டர்வியூல கேக்குறாங்க போலானா இங்லீஷ் தா கேக்குறா இங்லீஷ் தெரிஞ்சா நம்மளுக்கு போது இன்டியால வாழற்த்துக்கு ஹிந்தி இந்தி நம்ம மதர் லாங்குவேஜு வெளிநாடுக்கு போன்னா இங்லீஷ் இது இருந்தா போது
ஆமா ஆமாப்பா அ இங்க நெறைய பேரு நாங்க தமிழ்ல பேசும் போது எங்க சொந்தக்காரங்களே திட்டுவாங்க எதுக்கு நீங்க தமிழ்ல பேசுறீங்க அ எப்டியு வெளிய தெலுங்கு தானே நீங்கயே அது க த்துகுடுக்க மாட்டேன்றீங்க அப்டியின்னு
சொந்தக்கார இருக்காங்ளா
அ ஃபுல்லா எல்லாரு இங்கதா இருக்கோ
யா பேசுனா என்ன தமிழ்ல பேசுனா என்னவா
இல்ல அவுங்க எ அ நீங்க வந்து பாத்தீங்கனா எங்க சொந்தக்காரு யாருமே தமிழில பேசவே மாட்டாங்க வீட்ல எல்லாருமே தெலுங்கு தா பேசுவாங்க
ஓ
நா அதுக்கு நா சொல்லிட்டே தெலுங்கு எப்டி இருந்தாலு வரதா போகுது அவுங்க ஸ்கூல் போனாங்கன்னா வீட்ல இருந்து தமிழ் கத்துக் டம்னா எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் பசங்களுக்கு கண்டிப்பா வரு நீங்க வேணா நீங்க எப்டி வேணா இருந்துக் கோங்க ஆனா எ பசங்களுக்கு நா தமிழ் காத்து தா தருவே அப்டின் சொல்லி
கண்டிப்பா கத்து ஒரு முடிவோடு இருக்றாங்க
ஆமா நா அது மொதல இருந்தே சொல்லிட்டேதா ஆனா எ எங்க தமிழு எ வீட்டுக்காரரோட தமிழு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு
ஓ உங்கள்து புரியுது உங்கள்து வந்து நேச்சுரா இருக்கு அவரது வந்து கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக்குணு நெனைக்
ஆ
ஏனா இப்ப ஆ அப்டி சொல்றீங்க ஏனா தெலுங்குல இருந்து அவரு இங்க அப்ப தமிழ் கத்துக்குறாரு
ஆமா ஆமா ஆ நா வந்ததுக்கு அப்பறமாதா ஆ இ இங்க இதா எ வீட்டுக்காரு சைடு எல்லாருமே தெலுங்கு தா பேசுவாங்க அதிகமா
ஓ நீங்க வந்து தமிழ்நாடு எ
நா வந்து தமிழ விடக் கூடாது அப்டின்றது
தமிழ் விடவே கூடாது நம்ப மதர் லாங்குவேஜ் செரிங்க மேம் நம்ம கேக்கு
ஆ செரிப்பா செரி நன்றிப்பா